வணக்கோ நீங்ளா
குக்கங்க
வணக்கங்க என்ன பண்ணிட் ஆ சாப்ட்டங்க கண்ல ஏங்க சொல்லுங்க இல்ல நேத்து ஒரு படம் பாத்தே அந்த படத்த பத் தி உங்ககிட்ட கொஞ்சு சொல்லலான்ற ஒரு இது இருக்கு அது மறுபடியு அந்த படத்த நீங்க பாக்க வேண்டிய படங்க அது
சொல்லுங்க சொல்லுங்க என்ன படோ
- னா சூர்யா படங்க சூர்யா வந்து அந்த படத்து பேரு நா சொல் சொல்றங்க லாஸ்ல சொல்ற நீங்கெஸ் பண்ணுங்க நா ஒரு கத சொ சொல்ற அது என்ன படோன்றது நீங்க சொல்லுங்க சூர்யா வந்து வக்கீலா நடிச் வச்சிருக்காங்க
ஓ
அதுல வந்து ஒரு பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸா இருக்கு அந்த பாட்டு கூட அந்த பாட்டு தல கோதும்ன்ற ஒரு சாங் வந்து இந்த படத்துல நல்ல ஃபேமஸ் இருக்கு நஜமாவே அந்த படத்த நேத்து மறுபடியு பாத்தங்க ரொம்ப அழுதுட்டங்க அந்த படத்த பாத்து இப்பிடி இல்லா ஜன அது உண்மையில நடந்திருக்குங்க உண்மையான கதைய அவுங்க எடுத்திருக் - றாங்க ஒரு போலீஸ்கார வந்து மெதிச்சு சாவடிச்சிருக்காங்க நெஜமா எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு ங்க அவுங்க உண்மையான அந்த லேடி வந்து பேசிருக்காங்க இந்த மாதிரி எ ஹஸ்பண்ட் வந்து போய்ட்டாங்க வருவாங்கன்னு நான் காத்துட்டு இருந்த ரெண்டாவது குழந்தையு அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆ இருந்திருக்காங்க மாசமா இப்ப ஹஸ்பண்ட் வந்துருவாரு வந்துருவாருன்னு ரொம்ப ஆசையா இர்ந்திருக்காங்க கண்லே காட் அப்டிங்ளாங்க நா போ அவங்கள சாவடிச்சுட்டு எங்கயோ பொதைச்சிருக்காங்க போலருக்கு ஐயோ.. பாவோ அது அந்த கதைய பார்த்தொன்னே ரொம்ப கஷ்டமாய்ட்ச்சுங்க
இல்ல இப்பதாங்க நீங்க சொல்ல சொல்ல ஞாபக வருது அவங்க மலைவாழ் மக்கள் தானங்க ஆஹ் ஞாபக இருக்குங்க நானு நீங்க அது சொ நெனைச்ச ஒடனே நா கருப்பன் படம் நெனச் ச்ச
இல்லயா இல்ல இல்ல அந்த மாரி இல்ல அதுதா இந்த கத தா எல்லாருக்குமே புடிச்சமான ஒரு கதைதா
இல்லைங்க எனக்கு அந்த பாட்டுன்னா ரொம்ப உயிருங்க
எனக் கூடங்க ஆஹ் அதுல பாருங்க ஒரு ஒரு லைனு என்னா அருமையா சொல்லிருக்காங்க நெஜமாவே அந்த லைன் ஒரு ஒரு லைனும் பாருங் ங்க எப்பொல்லா அந்த பாட்ட நான் கேக்குறனோ அந்த லைன் ஒரு பட்டி குலர் ஒரு நாலு லைனு கேக்கும் போது என்னியே அறி றியாம ஒரு கண்ணு கலங்குங்க இப்படியூ ஒரு மனிதன் மனிதன வந்து விதிக்கப்பட்ட காலத்த வந்து வருத்தி காட்டணுன்றது ஒரு காலொ வரம்போது நம்மள நம்மள மதிக்கணுன்றதுதா அந்த பாட் ட்டோட அ இதுங்களே ப்ச் அதோட சுருக் கமே அதுதா அத கேக்கும் போதுவே நெ ஜமாவே அவ்ளோ கஷ்டமா இருக்கு அந்த பாட்டு கேக்கு போத் அதுல லாஸ்ட்டு சீன்ல அவங்க அத ஜெயிச்சிருவாங் ஆ அந்த லேடி வந்து அவ்ளோ போராடி ஜெயிக்குவாங்க அந்த லாஸ்ட் சீன்ல அந்த மழ சீன்ல வந்து கையெடுத்து கும்புடுவாங்க பாத்துருக்கீங்களா
ஆஹ் பா்த்திருக்கேங்க ரொம்ப நாளாச்சுங்க நா அது பாத்து அது படம் வந்த புதுசுல பாத்த
அவ்ளோஅருமையா இருக்கு அத பாக்கும்போது சூர்யா வந்து அப்ப அழுவாங்க அந்த மழ தண்ணீல கூட அந்த கண்ணு கலங்குறது தெரியு அவ்வளவு அருமையா இருக்கு அந்த சீன் பாக்குறதுக்கு உங்க சூரியா படத்துல எதுங்க புடிக்கு உங்களுக்கு படொ
எனக்கு அந்த படம் புடிச்சிந்துங்க ரொம்போன்னா எனக்கு அதிகமா ஹீரோ ஹீரோ யின்னலா யாரு புடிச்சவங்கன்னு சொல்ல முடியாது அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி அப்பப் பொறுத்தரு அதாவது நா கொழந்தையா இருக் க்கும் போது விஜயகாந்த புடிக்கு பிரபு க்கு அவங்க ரெண்டு பேரும் மட்டு புடிக்குங்க அப் அப்புறொ கொஞ்சொ ஒரு வயசுக்கு வந்தது ஒரு ப இவன பிரசாந்த் ரொம்ப புடிக்கு
ம் ஆமாங்க ஆமாங்க பழைய படத்துல கூட ஜ பிரசாந்த் ரொம்ப அழகா இருப்பாங்க ஜீன்ஸ்
எனக்கு அப்ப பிடிக்காதுங்க எனக்கு ஜீன்ஸ் படத்துல தா ரொம்ப புடிக்கு யார் அந்த அவரு அதே மாரி ஜெயம் ரவி ஜெயம் படத்தல்ந்து ஜெயம் ரவிய பிடிக்க ஆரம்பிச் ச்து அவ்ளோதான்ங்க ரொம்ப மத் த நடிகர்ங்கலா இப்ப விஜயீ அஜித்து லா அவங்களெல்லா எனக்கு அந்தளவு புடிக்காதுங் யார அத்தென்னமோ அவுங்க மேல தா க்ரஷ் அதிகோ பிரசாந்து இப்ப கூடங்க ஜெயம் ரவியு
ஆ எனக்கு வந்து தனுஷ் ரொம்ப புடிக்குங்க அவுரு நடிச் சிதுலே எனக்கு ரொம்போ பிடிச்ச ஒரு படோ ஒரு என்டர்டெயின்மெண்டா உக்காந் பாக்லா அப்டீன்னா ஆ ஒரு தங்க மகன் ரொம்ப புடிக்கு இன்னொன்னு வந்து அசு சுரன் அந்த மாரி நடிப்பு நானு எந் ந்த நடிகர்கிட்டயு நா வியந்து பாக்லங்க அவ்ளோ அருமையான நடிப்பு அவ்ளோ அழகா நடிப்பு அவ்ளோ அழகான கதை அதோட வசனங்கள் அது எழுதுன டேரக்ட்ரு வந்து வெற் ற்றிமாறன்றவரு அந்த டேரக்ட்ரு எனக்கு ரொம்ப புடிக்கு ஒரு ஒரு ஸ்டோரியு ஒரு ஒரு கதைய்லியு அழுத்தமான ஒரு ரு ஸ்டோ ஒரு மக்கள்க்கு தெரிவிக்கனோன்றதுக்கு ஒரு கருத்த வச்சுதா ஒரு படமே எடுப்
அந்தக் கலை ஒரு அதுதானங்க எதோ ஒரு கலைய பத்தி சொல்லிரு க்காங்ளே அசுரன் பட அதுங்ளா
அது இல்லங்க அத் து இல்லங்க அது இல்லங்க அது வந்து அசு சுரன் இல்லைங்க அது வந்து வந் கண்டா வர சொல்லுங்கன் ஒரு பாட்டு வரு வரீங்ளா அ ஹா
அதுவ் அதுவு வேறங்க இது ஒரு கலை பத்தி சொல்லுவாங்க ஸ்நேகா அம்மாவா இருப்பாங்க
ஓ அது இல்லைங்க அது வேற அது வேறங்க
அசுரன் படோனா
அசுரன் படனா அ இதுங்க அவ்ங்க பைய எறந்துருவானே அல் இந்த ஈரோயின் கூட தெலுங்கு ஈரோயின்ங்க வச்சி தெலுங்குன்றப்ப மலயாள மலயாளோ அந்த மஞ்சுவாரியன் நடிச்சிருக் பங் பாருங்க
ஓ ஓ இல்லைங்க நா செரியா அது பாத்த மாரி நியாப்
கல் ஏந்தி நின்டாயோ கால்ஏந் நின்னாயோ கண்ணே நீ வீட்டுக்கு வரணு திரும்பினு ஒரு பாட்டு வரு தெரியு ல ஆ செம்ம படங்க நீங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா அந்த ஊரன் அந்த ஒரு படத்த ஒக்காந்து பாருங்க உங்க மனசு எவளோ பாடுபடுறன்றது அந்த படத்த நடிகருங்க நம்ம நடிகருன் தா நெனைக்கிறோ அத நெஜமாவே அதுல வாழ்ந்திருக்காரு தனுஷ் அ இந்த வயசுக்கு ஆமா அசு அசுரன் படத்துல ஆ அந் ந்த ஏஜ் வந்து ஒரு வயதான ஒரு மாரி நடிச்சிருப் ங்க ஒரு ஐம்பது வயசு மாரி நடிச்சிருக்றாரு
ம்
கோ ஒரு பைய வந்து போலீஸ் ஸ்டேஷன் பொயிட்டு வருவா அடிச்சிற்பாரு அவுங்க அப் அப்போ அடிச்சிட்ருப்பாங்க அந்த பைய வாமிட் பண்ணுவா அது வந்து இவர் கையில அப்டி ஏந் எடுத்துட்போய் வெளிய கொட்டிடு அந்த அவ்ளோ பெரிய பையனுக்கு பொண்ணு பாத்து நீ கல்யாணோ பண்ணிகப்பா அப்டின்னு சொல்லும்போது சின்ன பைய இன்னொரு பொண்ணு மொத்த மூணு பசங்க ஒரு வயசு பைய ஒண்ணு இன்னொனு ஒரு பைய ஒண்ணு ஒரு சின்ன பொண்ணு இதுதா மூணு பேர் இவர் வந்து சின்ன வயஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அ அவுங்க குடும்பமே அழிஞ்சுட்ருக்கு அவுங்க குடும்பமே ஒண்ணு இருக்கு
இல்லி இல்லிங்க பாத்துருக்கேங்க அதாவது எஸ் ஜெ சூர்யாவு யா ரோ அடிச்சிருக்காங்க இல்லிங்க அதுல
இல்லங்க அது இல்லல எஸ்ஜே சூர்யா நடிக்
உயிரே நீதானேனு ஒரு பாட்டு வருதுங்ளா
அதுல்ல இல்லிங்க
மூணு அண்ண தம்பிங்க ரெண்டு அண்ண தம்பி ஒரு தங்கச்சி
இல்லங்க அது இல்ல இது அசுரன் கதையே வேறங்க இதுல எஸ் ஜே சூர்யாலா வர்ல ஆ இதுல வந்து இவரு மட் டுதா நடிச்சிர்க்குறாரு அண்ண தம்பிங்கனா தனுஷ்க்கு பசங்க மூண் பேரு தனுஷ்க்கே பசங்க அந்த கர்ணாஸ் பைய இருக்காலிங் ங்ளா
ஆமாங்க
கர்ணாஸ் ஓட பைய இருக்காலிங் இல்ல இப்பொ ஒரு படொ நடிச்சிர்ந்தானே யூ
ஆம்மாமா ஆமாங்
அந்த பய நா தனுஷ்க் பயனா நட்ச்சிருப்பா
ஓஹோ அப்பனா நா பாக்குறங்க நா அந்த படோ
அந்த படொ கண்டிப்பா ஒரு நாள் ஒன்னி ஃப்ரீயா இருக்குமோது ஃப்ரீயா இருக்கும்மோது இல்ல நீங்ளே அதுல ஒதுக்கி பாருங்ள நீங்க செல்லுல கூட பாருங்க முழு பட வேணுன் கூட கேட்ருங்க யூட்யூப்ல கூட வரு அ இந்தர் நீங்க ஆர்டல்து வந்து இது இர்ந்துச் சுனா அது எறக்கிட்டு அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல கூட பாருங்க அந்தப்
அது இல்லிங்க அவுங்குள்க்கு வேற ஒரு ஆப் இருக்கு என்னென்னா அ கேஸ் செல்ன் சொல்ட்டு ஒரு ஆப் இருக்கு பாருங்க அத் து நீங்க எறக்கி பாருங்க அதுல எல்லா புது படமு அதாவ்து போன வார டவுன்லோட் ஆச்சு போன வாரோ ரிலிஸ் ஆச்சுனா ஒரு ரெண்டு மூணு நாளா அதுல ரிலீ ஆய்ட்துங்க
அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க
டால இதுல பொயிட்டு கூகுள்ல பொயிட்டு மூவி டாலயே டவுன்லோட் பண்ணி பாத்தர்றாங்களா ந இத
சூப்பருங்க சூப்பருங்க கண்டிப்பாங்க அதுல பாருங்க பாருங்க நெஜமாவே இந்த ஸ்டோரி பாக் க்க வேண்டிய படங்க நெஜமாவே எல்லாருக்குமே தெரிய வேண்டிய பட இது
கரெக்டா தெரியுமாங்க அசுரன் தானாங்க அந்த படோ ஆஹ் நா அதுல போய் பாத்தேன்னா வருங்க
ஆஹ் கண்டிப்பா அதுல பாருங்க அசுரன் படத்த பாருங்க அதுல தனுஷ வந்து செதுக் கிருக்காங்க ஒரு ஒரு லைன்லயு அவரோட பேச்சுல அவங்களோட அந்த டையலாகு எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கற மாரி இருந்துச்சு பாருங்க ஒரு பர்ட்டிகுலர் ஒரு குடும்பத்த வெட்றதுக்கு போவாரு கத்தி எடுத்துட்டு அங்கருந்து ஒரு சீன் எடுத்துட்டு வருவாரு என் அப் அப்படியே ஒரு மியூசிக் வச்சிருக்காங்க பாருங்க அது யார்து மியூசிகுன் தெர்ல அசுரன் யார்து மே அ இவ்ருது இவ்ருது ஜி வி பிரகாஷ் அசுரன் மியூசிக் சிக் வந்து ஜீவி பிரகாஷ் அந்த மியூசிக் கொண்டு வந்திருக் காங் பாரு நெஜமாவே அந்த மியூசிக்காகவே அந்த அந்த சீன பாக்கலாங்க அப்டியே அந்த மியூசிக்கு ஆ நடந்து வர்றதுக்கு அவ் அப்படி இருந்துச் சு அந்த சீன் நா எப்பவுமே வந்து ஒரு சீன வந்து இந்த வெட்டுற மாரி இந்த ரத்தல்லா வரது எனக்கு புடிக்காது எனக்கு அந்த மாதிரி படத்த பாக்கவே புடிக்க மாட்டே
ஆமாங்க எனக்கூட சண்ட‌ படலா சுத்தமா புடிக்காதுங்க
க்கு சும்மா சண்ட போட்டுட்டே இருந்தா எனக் அந்த படமே புடிக்காது ஆனா அது வந்து அவ குடும்பத்த அழிச்சு டாரு அவங்க தனுஷோட குடும்பத்தையே அழிச்சு ட்டாங்க அழிஞ்சு போயிட்டு இவன இவ இவனால தா அழிஞ்சு தெ காதுல கேட்ட அவ ரொம்ப விசுவாசமா இருப்பா அவனுக்கு அதுக்கு அந் த வில்லனுக்கு தனுஷ் அவர்கிட்டதா வேல செஞ்சிட்ருப்பாரு அவனே குடும்பத்த அழைச்சுட்டான் கேள்விப்பட்ட போது அந்த துரோகத்தால தாங்க முடியாது அவரால என்னடா இது நம்ம இப்படி பண்ணி கூட நம்ம எப்படி பண்ணிட்டார நம்ம குடும்பத்துக்குன்ட்டு தாங்க முடியாது அ அ அப்ப கூட அந்த ஒரு சீன் என்ன வச்சிருப்பாங்கன்னா ஆம்பளைங்களலாம் அடிப்பாரு பொம்பளைங்கள எல்லாம் அடிக்க மாட்டாரு அவரு தனுஷ் பொம்பளைங்களை வந்து சேவ் பண்ணிடுவரு டுங்க ரூம் குள்ள போடுங்க
உம்
கையால் சாப்ட்டுருக் அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்கு
பாத்திருக்கங்க ஏதோ சமையல் செஞ்சு அவங்களே ஞ்சி எல்லாருக்கும் போடும்போது அந்த சாப்பாட்டுல ஏதோ விஷம் கலந்த
அது இல்லப்பா அந்த சீன் இல்லப்பா அந்த லேடி வந்து நல்ல லேடிதா ம் நீங்க கண்டிப்பா டைம் கெடைச்சா பாருங்க அந்த படத்த பாத்துட்டு எப்டி இருக்குதுனு எனக்கு அடுத்த கால்ல கண்டிப்பா தோழி நீங்க அது சொல்லியே ஆகணு எனக்கு
சரிங்க கண்டிப்பாங்க
நன்றி நன்றி தோழி
கண்டிப்பாங்க நன்றிங்க நன்றிங்க